ஹலோ
ஆ சொல்லுங்கங்க என்ன பண்றீங்க
நா தா இப்பதாங்க குளிச்சுட்டு வந்தே நீங்க என்ன பண்றீங்க
நானுமா நா இப்பதா புள்ளய தூங்க வச்சுட்டு ஒக்காந்துருக்கே
எப்பிடி என்ன சமையல் இன்னைக்கி
இன்னிக்கு தாப்ப இது சப்பாத்தி செஞ்சேன்
செரி செரிங்க
சப்பாத்தி பென்னா மசாலா
ஒ நல்லா இருக்குமே ஸ்கா காம்பினேஷன்
எங்க சென்னா மசாலா மாரியா வருது கொளகொளன்னு ஆயிட்டு
ஏங்க ஒழுங்கா செய்யலையா
இல்லங்க நா வேற புள்ளைய கை புள்ளைய வச்சிருக்கனா
பெய்யு
என்னால ஒண்ணுமே செய்ய முடியல
நா ஆது என்னைக்காது ஒரு நாள் தான் செஞ்சிருக்கேன் பன்னீர் வாங்கி வச்சுக்கத்துங்க இப்பெல்லாம்
ஆமா ஆமா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி குடுத்துருங்க சூப்பரா இருக்கும்
அத தா பன்னீர் வந்து இங்க பக்கத்துல குடுத்தாங்க ஒரு கிலோ குடுத்தாங்க ஆமாங்க ஒப்பா பால்காரங்கல்லா கொ வெ எடுத்துட்டு வராங்கல்ல
ஆன் சேரி
அவ்ங்க கிட்ட கெடைக்கு நா முன்னாடில்லாம் அந்த பக்கத்துல எ நூறு கிராம் எறநூறு கிராம் அப் அப்டி வாங்கிட்டு இருந்தேன்
எவ்ளோங்க ஒரு கிலோ எவ்ளோங்க வருது
ஒரு கிலோ முன்னூத் எண்பது ரூபாங்க
ஐயோ பரவாயில்லயேங்க
நமக்கு நூ நூறு கிராம் வந்து முப்பத்தெட்டு ரூவா தானே வருது நம்ப கடையிலனா அம்பது ரூபா வருது
ஆமா
நம்மளுக்கு பன்னெண்டு ரூபா அ நம்ளுக்கு லாபம் தா பாருங்க
ஆமா ஆமாங்க ஆமாங்க
அ அதுனால இப்பதாங்க வாங்கிருக்கேன் மொத மொதல்ல இங்க இப்ப இப்ப பால் வண்டி வரும் இங்க வாசல்ல
அப்டியா செரி
அவங்கள்ட்ட கேட்டு பாத்தே ஆனா இருக்குன்னு சொன்னாங்க அதோட வாங்கி வ ச்சிருக்கேன் அதா நேத்து தா பண்ணி குடுத்தன் பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு குடுத்தேன்
ஆ செரிங்க நல்லதுதாங்க நல்லதுதாங்க
மா அடிக்கடி அதுதா கேப்பாங்க சப்பாத்தி தா கேப்பாங்க எங்க பசங்க அடிக்கடி
அப்டிங்களா
ஆமா
அதாங்க செடி ஒன்று வச்சங்க பிரியாணி எல ரம்ப எல தெரியுமா
ரம்ப எலயா அது கேள்விப்பட்டது இல்லையே இந்த ஆம் கேள்விப்பட்டதில்ல ஆனா பிரியாணி ல்லா கெடக்கும் பாத்துருக்கேன்
இது பிரியாணி இது இருக்குல்லங்க அத என்ன ம் அ உங்களுக்கு பிரியாணி போடுறீங்கல்ல
ஆமா
ஆன் அதுல வந்து நீங்க இந்த எஸ்என்ஸ் மாரி கலந்துகுணு இத அந்த எஸ்என்ஸ் கலக்கறாங்க பாத்தீங்களா
ஆ பன்னீர் அந்த ரோஸ் வாட்டர் அது மாரி சொல்லுவாங்களே
அன் அந்த மாரி வந்து இந்த பிரியா க்கு வாசம் குடுக்குறதே அந்த பன்னீர் எலதா அந்த எலதா வே அது என்ன சொல்றது ரம்ப எல தா
நம்புரியல நானும் பாத்துக்கன் ஆனா நா பா நேர்ல பாத்தது இல்ல பிரியாணில அந்த பச்ச பச்சயா எல ஒண்ணு கெடக்கும்
அதுதாங்க அது பேரு தாங்க ரம்ப எல அதை நீங்க போட்டு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு சாப்பாடு
எங்க கெடைக்கு அது
ஏ இது நர்சரின்னு சொல்றாங்கள நர்சரி கார்டனு
ஆமா
அங்க எல்லா போனீங்கன்னா இந்த பிரியாணி எல கெடைக்கு
சேர் சேரி அடுத்தட போனோம்னா நா கேட்டு பாக்கறேங்க
ஆ ஆமாங்க அது நீங்க வச்சீங்கன்னா வீட்டுல கோழி எல்லா இருக்க கூடாது
ஆமா எல்லா கொத்தி எடுத்துருவோ
ஆ ஆமா கோழி எல்லா என்ன பண்ணா அந்த எலையெல்லா கொத்தி கொத்தி எடுத்துரு
இங்க கோழி ஆடு தொல்லதா தாங்க முடியலே
அதுக்கு நீங்க என்ன பண்ணீனா த இதுல வைக்காதீங்க வாலில எல்லா வெக்காதீங்க
ம்
அது என்ன பண்ணுங்க மண்ணு கடியில போதச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களே அது பெரிய எலையா மாரி சூப்பரா இருக்கு அந்த எடமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அது ஒரு டெக்கரேஷன் பூ மாரி இருக்கு
அப்டினா சரிங்க நா அடுத்தட நா போவேங்க நா அடுத்த வாரம் போவே எப்ப இருந்தாலு வெளியில
உ செரிங்க
நா வாங்கி வெக்கிறங்க வீட்டுக்கு
அ ரம்ப எலனு சொல்லி வாங்கிட்டு வாங்க
ரம்ப எலையாங்க
ஆ ரம்ப எல அது நீங்க எப்போதுமே பிரியாணி செய்றீங்க பாத்திங்ளா
ஆமா எப்டிங்க பயன்படுத்தணு அத
அந்த எ எலதாங்க அது வேற ஒண்ணு இல்லங்க அது
ம் ம்
இப்ப நீங்க வெங்காய வதக்றீங்க பத்தீங்ளா
ஆமா
வெங்காய வதக்குறப்பவே அத வந்து கொஞ்சோண்டு போட்டு வதக்கணு அந்த ஒரு எலய கட் பண்ணி
ம்
ந அத போட்டு நீங்க வதக்னீங்கனா வச்சுக்கோங்கள சோ வாசோ அப்டி இருக்குங்க
இத நம்ம பொதின கொத்தமல்லி லா போறமே அது மாரியாங்க
அதே மாரிதா அதே மாரிதா
செரி செரிங்க
நீங்க ந நெக்ஸ்ட் டைம் நீங்க போன கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கு அந்த எல
போவங்க எங்க ஊர்ல ஞாயித்துகெழமையல்லா சந்தப் போடுவாங்க அங்க நெறய செடிகெல்லா வக்கின்னா நெறைய செடி வாங்கி அங்கதா வாங்குவ கத்திக்கா செடி வெண்டக்கா செடில நெறைய வாங்குவா அங்கதா
ஆ ஆ செர் செரி
வெதயெல்லா விப்பாங்க கீர வெத எல்லா விப்பாங்க அங்கதா வாங்குவ போயி
ஆ
நா அவுங்கள்ட்ட கேட்டு பாக்றங்க
இது வெதையெல்லா போடுவீங்ளா கீர வெதல்லா
ஆ போடுவங்க எங்க பக்கத்துல தோட்டோ ஒன்னு வாங்கியிக்கோ இப்பதா
அப்டிங்களா ஆ
அதுல கீர வெண்டக்கா கத்திரிக்கா கொத்தரங்கா பாவக்கா எல்லாமே போட்றது ஆமாங்க
வீடு கட்ட ஆரம்பிச்சோமா அப்ப சொன்னாங்க பேஸ்மெண்ட் மட்டு போட்டுட்டு விட்டுட்டோ அப்ப என்ன சொன்னாங்க நீங்க வந்து கீர தெளிச்சு உடு
ம்
கீர தெளிச்சு உட்டினா ஒனக்கு வந்து நல்லா மொளைக் கு மொளைக்க மொளைக்க உனக்கு வந்து மண்ணோட தர உனக்கு தெரியுன் சொன்னாங்க
ஆ
நானு என்னா பண்ணிப்புட்ட ம மண்ணு கீரைய தெளி்ச்சுபுட்ட ஆடி மாசத்துல ஆடி மாசமா செப்டம்பர் மாச
அம்மாக் செரிங்க
தெளிச்சுவுட்டேங்க பாத்தா மழ அடி அடின் அடிச்சு நா தெளிச்ச அஞ் தெளிச்சு கொஞ்ச நேரத்துலயே மழ வந்துருச்சு
ஐயோ எல்லா வெதையு ஓடி போயிருக்குமேங்க
எல்லாமே ஓடி போய்ட்டு அதுவு ம மொளைக்கவே இல்ல பாருங்க அதுக்கு வெயில் வேணுமாம்ல மொளைக்
ஆமாங்க ரொம்ப வெயிலா இருந்தாலு உங்களுக்கு பூச்சி தாக்க அதிகமா இருக்கு கொசு தொல்ல அதிகமாருக்கு அதுக்கு நார்மலா இருந்துதா ஆடி மாச தாங்க போடுவாங்க நல்லா இருக்குங்க
ஐயய நா என்ன பண்ண போய் செப்டம் புரட்டாசி மாசத்துல நா போடுவனா
நீங்க மழ மழ டைத்துல போட்டிருக்கீங்க போல இருக்
என்னாச்சி கேட்டா ஃபுல்லா வந்து அடிச்சிட்டு போய்ட்டு எல்ல சின்ன சின்ன சின்ன நாங்க என்ன கீரயே நா கடைஞ்சு சாப்டலன் வச்சுகங்க
அப்டியா நாங்கல்லா சமச்சு சாப்ட்டோங்க நாங்க ஒரு தடவ செஞ்ச நல்லாருந்துச்சுங்க ஆனா
ஆனா கீர தண்டா இருந்துச்சு நா வ செஞ்சு கீர தெளிச்சு கீர தண்டா மாறி புட்டு
முத்தி போய்ட்டு போலருக்கு
ஆ முத்தி போயிட்டு அப்ற வந்து வெண்டைக்கா போட்ட வெண்டைக்கா போட்டு பு ளி கொழம்பு வச்சு ஒரு தடவ சாப்ட்ட அதோட கொத் தரங்காய்லா போட்ட கொத்தரங்கா வெண்டைக்கா போட்டு புளிக் கொழம்பு வச்சு சாப்ட்ட எதோ ஏன் வீட்ல விளஞ்சதுன் நெனச்சு நா சாப்ட்டுக்கிட்ட அவ்ளதா
நம்ப வீட்லத வெளஞ்சத அது தனி ருசிதான நம்பளுக்கு
ஆ ஆமாங்க அது இல்லாம நா அப்பதா மாசமா இருந்தனா
டெர் செரி
அந்த நேரத்துல தாங்க அடிக்கடி போயி நா தாங்க வீட்டு வேல எல்லாமே பாத்துட்டு இருந்த
நம்பதா நம்ப வந்து இந்த ரசாயல்லா கலக்க மாட்டோ இ
ஆமா ஆமா அதுக்கு ஆசைப்பட்டுதா கீரய தெளிச்ச
நீ என்னன்ன ஒர போடுவீங்க
ஓ எனக்கு எதுமே தெரியாதுங்க அத பத்தி எதுமே எனக்கு தெரியாது
அப்டியா நா போட்டங்க இங்க ஆனா வெண்டை யக்கா வெண்டக்கா செடிக்குல்லா எந்த பாதிப்பு இல்லங்க வெண்டக்கா செடி கொத்தரங்கா செடிக்குல்லா எந்த பாதிப்பு இருக்காது ஆனா அந்த அத கத்தரிக்கா செடிதாங்க ரொ ரொம்ப பூச்சித் தொல்ல தாங்காது
எங்க அக்கா வீட்லயே கத்திரிக்கா செடி வெச்சிருந்தாங்க ஐயோ அந்த கத்திரிக்கா அங்க எனக்கு கத்திரிக்காவே புடிக்காது எனக்கு அந்த கத்திரிக்கா அப்டியே இன்னு எ நாக்குல இருக்குற மாரியே ஃபீலாகுது பாருங்க அது சொல்றப்பயே எச்சி ஊறுது எனக்கு நெய் நெய் மாரி இருன்ச்ங்க
ஆமா
நெய் கத்திரிக்காய்ங்க அது எங்க அக்கா வீட்டுல காய்சது பாருங்க அது நெய் கத்திரிக்கா ஐயோ செம்ம சூப்பரா இருன்ச்சு
அப் போட்ணுங்க ஆடிப்பட்டது தாங்க போடணு
ஆமாங்க ஆடி வந்து அவ எங்க அக்கா வீட்டுல கீர வெண்டைக்கா கொத்தரங்கா கத்திரிக்கா சோளோ இதெல்லாமே போட்ருக்காங்க நா வந்து அப்ப அங்கங்க போ அங்க போறப்ப எல்லா அக்கா செஞ்சு குடுக்கு கீர கடைஞ்சு குடுக்கு
ம்
இதெல்லா செஞ்சு குடுக்கு
எங் பயமா இர்க் செய்யறதுக்கே வெயில பாக்கதாங்க பயமா இல்லாட்டி செய்யலாங்க
வெயில்ல போனா நம்ப வீட்டுக்கு வரப்ப போறப்ப நம்ம மாதிரி இரு ப்போ வரப்ப வேற மாரி இருப்போ
கண்டிப்பாங்க தண்ணி வசதி நல்லாதா இருக்கு நம்மூர்ல ஆனா வெயில் தாங்க ரொம்ப வெயில் இப்ப அதிகமா வெயிலு இருக்குல்ல அதனால எல்லா செடியு காஞ்சி வேர போதுங்க
அப்புடிங்ளா ஆமாங்க அய்யோ வாழ வானு வாழக்கண்ண வச்சுபுட்டு சிமெண்டு படுதா என்னால ஒண்ணுமே பண்ண முடியில
அய்யய்யொ நாங்களு வாழ வச்சிருக்கோ இப்ப இப்பதா ஒருத்த ரெண்டு தாறு வுட்ருக்ங்க
பாருங்க ஏ ஊட்ல மழக்கது வச்சது வச்ச மாரியே இருக்குங்க எனக்கு
முன்னடி ஒரு தாறு வுட்டுச்சு அன்னைக்குதா முட்டு பிச்சுட்டு வந்தே
சேரிங்க என்ன வாழ மரங்க
அது வந்து வந்ததாங்க தெர்யு நாங்க ரஸ்தாலி கர்ப்பூர வல்லின்ட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்தோ
சேரி
தாறு வுட்டுருக்கு ஆனா அது பெருசா போனம்லங்க தெரியு என்னா எதுனு தெரியில
அப்ப முட்டு பிச்சுட்டு வந்தன்னு சொன்னீங்க
காயா இருக்லங்க அது போய் அது எந்த செடின்னு தெரியலங்க அது நமக்கு கண்டுபுடிக்க முடியாதுல்ல பழுத்தாதானே தெரியு நம்மளுக்கு
அப்புடியா இல்லயே உங்களுக்கு அதோட ஷேப்பு பாத்தே தெரியாதா
அத கற்பூரவள்ளினு நனைக்கிறங்க ஆனா அது பழுத்தா தாங்க தெரியு கா அம்ப இது ஸ்ட்டாங்கா சொல்ல முடியாது இன்னொன்ற ரஸ்த்தாலி ஒன்னு வாங்கிருக்க அதுவு ரெண்டு தாங்க வரயே ரெண்டு வகதா வாங்குனே ரஸ்த்தாலியு கற்பூர வள்ளியுந்தா வாங்குனே
சேரிங்க
இப்ப என்ன ர ரஸ்தாலியு வந்து இது வுட்ருக்குங்க காறு வந்துருச்சுங்க அதுலயு
அப்டியா நா வந்து மொந்தக்கட்டையு செவ்வாலையு வாங்குனே
அ ஆ
எனக்கு வந்து இங்க சிமெண்ட்டு பட்றது அப்பப்ப மண்ண வச்சு மூடிறானுங்க வேல பாக்க வருங்க ரொம்ப இதா இருக்கா டிஷ்டப்பா வருதா அதால எதுமே வளரமாட்டி அதா சின்ன செடில ரெண்டு கண்ணு வந்துருச்சு சிங்க வெடிச்சிசு
அதுலயு சிங்கமா எப்புடியு பத்து சிங்கத்துக்கு மேல இருக்குங்க அது நெறை நானு மூணு செவ்வால வச்சிருக்கே
சேரிங்க செரிங்க
தீரும் செவ்வாது அ சைடுலயு வருது அதுக்கு மேலயு வரு துங்க அந்த சிங்க வெடிச்சி
ஆமா அது நறைய சிங்க வெடிக்கு போல நாந்தா வந்து இப்டியே வச்சுப்டே
இங்க வந்து ஒரு நெழலா தாங்க இருக் கும் வெயில் ரொம்ப இருக்காது மண்ணு நல்லா இருக்கும் பொத பொத பொதன்னு மண்ணு நல்லா இருக்கும்
சேரி செரி
தண்ணி நறைய ஊத்னாலே நம்ப காலே உள்ள போவும் பாருங்க அந்த அளவுக்கு மண்ணு அலே பொல பொலன்ருக்கு மண்ணு
கொய்யாக்கன்லா வச்சிருக்கீங்களா வீட்ல
ஆ வச்சிருகங்க அந்த தைவான் கொய்யான் சொல்றாங்கள்ல அது வச்சிருக்க
என்ன வெளிநாட்டு பேரா சொல்றீங்க
ஆமாங்க சீக்கிரமா காய்க்கிற மாரி கேட்டு வாய்ங்ட்டு வந்துருக்கோங்க நாங்க
அப்படியா காய் எத்தன மாசமாகுது நீங்க வச்சி
ஆனா வ ஆறு மாசத்துல காய்க்குன் சொன்னாங்க ஆனா வச்சு ஒரு வர்ஷத் துக்கு மேல ஆவுதுங்க
அப்பிடியா ஒரு வருஷோ ஆய்ச்சா எதுவும் கெளன்னா வந்துதா வரலயா
கிளல்லா வருதுங்க ஆனா இன்னும் பூவு இன்னும் புடிக்கல அதுல
அப்புடிங்ளா எவ்ளோ ஒரு ஒரு மனுஷ ஒயரத்துக்கு வந்திருக்கா இல்ல எவ்ளோ சின்னதா இருக்கா
இல்லங்க ஒரு நாலடி அந்த மாரி தா வந்திருக்கு அன்னைக்கி போயி ஒடச்சுட்டு வந்த மொனையெல்லா ஒடச்சிட்டு வந்த அந்த வெள்ள பூச் சி இருக்குல அது அதிகமா வந்துருச்சுங்க எங்க இதுல
அதுங்க கொய்யாவ்லயும்மா வருது
ஆமாங்க கொய்யா எல பின்னாடி அவ்ளோ அஸ்வி அஸ்வினி பூச்சுனு சொல்லுவாங்க அத
அதுல அவ்ளோ இருக்குங்க அதனால எல்லா எலையும் ஒடச்சு உட்டே இப்ப அந்த ஒடச்சுட்ட எடத்து எல்லாமே துளுர் வந்துருக்குங்க
சேரிங்க சேரிங்க புள்ளைங்களுக்கு எதுனா செஞ்சி வச்சிங்களா
என்னங்க
புள்ளைங்களுக்கு எதாவ்து செஞ்சு வச்சுட்டீங்ளா இல்லயா
இன்னும் இல்லங்க இனிமே தாங்க செய்னோ இன்னும் ந நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒரு ஒரு மண் நேரம் இருக்கு
சேரிங்க செய்ங்க
வரத்துக்கு அதுக்குள்ள எதாவ்து செஞ்சி வச்சுருவங்க
சேரிங்க சேரிங்க பிள்ளைங்க பாத்துங்க இன்மேந்து கால் வந்தா கனெக்ட் பண்ணிக்கலாங்க
சேரிங்க சேரிங்க நீங்ளு உங்க பசங்கள பாருங்க வெ வேலயெல்லா முடிச்சுட்டு மறுப்யு நா உங்களுக்கு கால் பண்றங்க
சேரிங்க செரிங்க நன்றிங்க
ம் சேரிங்க
ஓகே